ஹ ஹலோ
உம் காத் கேக்குதா
கேக்குது கேக்குது
செம்மா சந்தோஷத்துல இருக்கீங்க போல்லா
ஆமா ஆமா ஆம ஹாப்பி நீங்க கூட ஒங்க ஒங்க ஆமா உனக்கு ஹாப்பியா இருக்கும்
செம்ப ஹாப்பி உம் ஆனா எப் எல்லாமே பெரியவளேட தா
ஆமா
எனக்கு அவ அதற்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கண்டனியூஸா வீடியோ கால்ல பேசி சொல்ல சொல்லலா எனக்கு ஐயோ ச்சி தங்க பிள்ளமா அவ அஹ் அம்மு மம்மிதான் ரொம்ப லக்கி அஹ் அப்படிதான் சொல்லிட்டு தூங்க
யாரு கிட்ட உங்க மம்மி கிட்
ஆஹ்ஹ அவ பாப்பா கிட்டயே சொன்னேன் உங்க மாம்ஹ மம்மி ரொம்ப நக்கி உண்ணு பெத்ததுக்கு கே செம்மைய இன்யூ ஒரு ஒரு விஷயத் ந்து சொல்லும் போது
ஆமா யோசிச் யோசிச் யோசிச் யோசிச்சு பண்ணிருக்கா ஃபிப்டீன்ந்த் ஆனிவர்சரிங் ங்கறதுனால ஃபிப்டீன்ந்த் ஆனிவர்சரிங்கிறதுனால ஃபிப்டீன் கிஃப்ட்ஸ ரெடி பண்ணி அத ஹாம்ப் நா எழுதி ஒன்னொன்னு தனித்தனியா பேக் பண்ணி ஒண்ணொன்னு ஓபன் பண்ணும்போது ஃபுல் ஆஃப் அந்த கலர் பேப்பர்ஸ கட் பண்ணி அத கட் பண்ணது கூட ஹாட் ஷேப்ல குட்டி குட்டியா கட் பண்ணி உம் நெறைய எஃபர்ட் போட்ருக்காங்க
கண்டிப்பா
உம் உம்
ம்ஹ்ஹு அதும் ஒண்ணு ஒண்ணும் சொல்லும் போது இது வந்து எங்க டாடி எத்தன வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு சொன்னாரு அத அதனால இத செய்யணு
உம் உம்
ட்டா எங்க மம்மி இது வேணு அப்படின்னு கேட் ட்டாங்க அஹ் அப் அப்டின்ட்டு சின்ன சின்ன விஷயத்த நோட் பண்ணா
ஆமா
உம் அதெல்லா எனக்கு ஐயோ குட்டு பாப்பா அப்டினுதா சொல்லிட்ருந்தேன்
உம்
ம் கடைசில எனக்கு என்ன சங்கடமா போச்சு ஆ என்ன வளையல்ஸ் செலக்ட் பண்றதுக்கு என்ன க்ளிப்பு செலக்ட் பண்றது காமிச்சிருச்சு அஹ் ஆமா
வெரி பேட் செலெக்ஷன்
நான் அப்பவே சொன்னே எனக்கு ஆஹ் பேங்கிள் பாத்தோன்னே அந்த கலர் பர்பிள் கலர் பாத்தோனே புடிச்சு ச்சு அதுவு சைஸ் தெரியல செரியா இதும் டூ பாயின்ட் சிக்ஸாதா இருக் க்கோகைன்னு வாங்கிட்டே ஆஹ் ஆனா பாப்பா சொன்னது உங்களுக்கு பிடிக்காதது செலக்ட் பண்ணுங்க
ம் அததான் புடிக்கும் ஆ ஆ பாத்துக்கோங்க நீங்களும் நானும் நீங்க ஓ ஆப்போசிட் ஆப்போசிட் ஒரு
என்ன பண்றது உஹம்
நல்லா இருந்துச்சுல்ல எவ்ளோ பாத்து பாத்து பன்னிருக்கா அதுவு இல்லாம அந்த ஒரு போட்டோ பிரேம்ல அவளா ரெண்டு பாஸ்போட் சைஸ் போட்டோ ஒட்டி அந்த மே மன்த்து மே மந்த்து புல்லா அந்த எண்ணிக்கு வெட்டிங் டேவோ அத மட்டோ ஒரு குட்டி ஹார்ட் கொடுத்து என்ன இப்பலா கூட அவ்ளோ லீவு கெடயவே கெட
பண்ணுமா ஒரு நூறுபா இரநூறுபாய்க்கு ஏதோ ஒன்னு வாங்கினோமா கொடுத் டுமன்றுக்கோ ஆ யோசிச்சு யோசிச்சு அதுக்கு வந்து எழுதுனதுெல்லா எங்கேயிந்தா அவ்ளோ அறிவு வந்துச்சுன்னு தெரியல
உஹம் இதெல்லா அஹ்ஊ ஊர்ல இருக்கே போதே முடிச் மேடம்
உம் உம்
ஆஹ் அவங்க பாட்டி வீட்ல இருக்கோ மோதே முச்சிட்டு அவ பாட்டி வீட்ல இருந்து வந்த அப்பவே இதெல்லா காமிச்சுட்டே எனக்கு வீடியோக்கால்ல அதுக்கு முன்னாடி ஒரு சாப் கிலிக் லாலிபாப் பண்ணிருந்தா அது எல்லாமே ஓ விழுந்துடுச்சா
ஓ அதான லலிப்பாப் என்ற அப்டி பாக்கலேயே அப்டினு பத்தே
அஹ மெலடி சாக்கோ லாலிப்பாப் மாரி பண்ணி அது வந்து அண்ணா வந் இது உங்ளுக்கு கொடுக்குறா மாதிரி லவ் யூ சொல்லி கொடுக்குறா மாதி மத்த ப்படி புடிச்சு பண்ணனு அப்டிண்டு யோசிச்சிருந்தா அன்னிக்கு வீடியோ கால்ல காட்டம்போது அழகா இருந்துச்சு ரியல் லாலிபாப் மெலடி சாக்லேட் புல் ரவுண்டா ஒட்டிருந்த
செரி செரி எனக்கு அந்த லாலிபாப்பு அதா நீங்க சொன்னா மாதிரி கீழே விழுந்துருக்கும் அம் போல
அது சொல்லிச்சாத்த எல்லா கீலே வந்துச்சாத்த அப்டின்ச சரி பரவால்ல விடுப்பாப்பா இன்னொன் டைம் பண்ணிக்கலா
ம் ம் இன்னா இந்த தம்ப் இப்ரெஷன் கிஃப்ட்டுதா இன்னு தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கல அந்த ஒரு ஸ்டாண்டு குடுத்து அதுல இருக் ஹாட்ஷேப் கொடுத்து அதுல ரெண்டு பேரோட ரேஷன் வைக்கிற மாரி
உம்
நாங்க இன்னு இருக்குறோ நல்லா இருந்துச்சு
ம் ம் தம்பி கிஃப்டு எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது
ஆமா ஆ ஃபோட்டோஃபிரேம் ஆம் ஃபோட்டோஃபிரேம் ஆமா அது இன்னு சூப்பர்
அதொன்னா ஸ்பெஷலு அதே மாரி அஹ் அந்த அண்ணா வந்துட்டு டக்குன்னு ஸ்க்ரீன்ல வெட்டிங் ஆனிவர்சரி போட்டதும்
ஆய் எப்டி அவங்கல்லா அதல்லா பண்றாங்கனே தெரியல உடனே உடனே இல்ல நான்தா சோம்பேறியா இருக்கேனான்னு தெர்ல
த் திடீர்ன்ட்டு வந்தாங்க திடீர்னு பேசிட்டே இருந்தாங்க திடீர்னு டிவில பாத்தா உங்க ஃபோட்டோஸ் வருது என்னடா இது எப்படா பண்ணீங்க எப்படா ஃபேஸ்
எப்பதா பண்ணீங்க இல்ல கடையில போய் அதான் பண்ணாங்களா ஒன்னும் தெரியல பட் அழகா அந்த வோர்டிங்ஸ்லா போட்டு
அதுலயு அந்த பிரசென்ட் டே ஃபோட்டோதா
ஆமா அதுவு பிரசன்ட் டே ஃபோட்டோதா நல்லா இருந்துச்சு ஆஹ் அது அவங்களுக்கு அவங்க ரெண்டு வந்து ஜுஸ் கப்பு ரெண்டு
ஓகே ஓகே
கப்பு அதுவு ஆண்ட்ரி எப்பயோ சொன்னால்ல அது பாப்பா ஏற்கனவே சொல்லிருக் த டாடி ஜூஸ் போட அடிச்சுக்க ஆள் கிடயாது அப்டின்னு சொல்லிட்டு
ஆஹ் ஹா
இல்ல அவுங்க அதுக்காக ரெண்டு ஜூஸ் கப் மாரி கிளாஸ்ல
சூபர்
நானும் சொன்னேன் இலா ஆமா இன்னொன்னு எங்க பார்த்தாலும் நான் கிளாஸ் கிளாஸ்ஸா வாங்கி சேபேன் நார்மலா நாங்க டீ குடிக்கிறத்தே கிளாஸ் கப்ல தா டீ குடிப்போம் அவங்களுக்கு புடிக்கும் கிளாஸ் கப்ல கிளாஸ் டம்ளர்ல குடிக்கிறது பத ங்களும் அதே கிளாஸ்லய ஜூஸ் சடம்ளரா பெருசா வாங்கி கொத்துருந்தாங்க ரெண்டு கபல்ஸ் கப் மாரி நல்லா இருந்துாச்சு உம் இதெல்லாம் என் அன்எக்ஸ்பெட் ஹரேட் கிஃப்ட்
உம் அன்னைக்கு அன அவன் அதனால தான் வண்டி கா சா கேட்டாங்க
ஆமா ஆமா வண்டி எடுத்துட்டு போயிட்டு ஆனா மலையில மாடிக்கிட்டு லேட்டா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க
ஓ
உம் மங்கல மழையானம் எங்க மலையில்ல ஆனா அங்க பாரத்தா மல பெயஞ்சிருக்கு மலையில மாட்டிக்கிட்டே அதனால தான் சீக்கிரம் வர முடி முடியல அப்படின்னாங்க
சரி சரி
உம்
ஆனா அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரு அன்னைக்கு எல்லாரும் ஒரு ரவுண்ட் ஓட்டனு இருந்தாங்க அஹ் டூர் போற அன்னைக்கு நீங்க பாக்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது வெளியா இருந்தது கேர்ள்ஸ்ு பாய்ஸ் எல்லா ஒரு ரவுண்டு எனக்கு ஆச சரிக்கு எனக்கு காசு
சேஃபா ஓட்டுனா சரி பஸ்ட்ட் ஓட்டும் போது கொஞ்சம் பயம் இருக்கும் அதுல பழகிட்டு ட்டாங்கன்னா அது ஈஸியா தான் தெரியுது
அதான் நம்ம டிராவல்ஸ் வண்டி நிக்கறதுல இருந்து அந்த ஒரு சுத்து
அஹ் ஆஹ்
கட்டிட்டு இருந்தாங்க
உம் உம் இல்ல அத ஃபர்ஸ்ட் ஓட்டும் போதான் கொஞ்சம் எருு கொடுக்கும் அதுக்கப்புறம் நல்லா சாஃப்ட் ஆயிடுது
ஆமா
இருக்கலாம்
உஹம் அது எ்வளோ உங்களுக்கு கரண்ட்ட இழுக்கறது இல்லல்ல சேஃப தானே
நாட்பரி இப்ப வரைக்கும் எந்த பிரச்சனையும் தெரியல ஆனால கே
சோ சோ
பெட்ரோலுக்கு கரண்ட் எவ்வளோ பரவாயில்ல இல்லையா ஆனால போத்திக்கு ஒண்ணும் தெரியல ஆமா ஆமா பெட்ரோல் டீசல் இருக்கு அததுக்கு எலக்ட்ரிக் பைக் எவ்வளவு பரவாயில்ல
ஹ
அதுக்கப்புறம் இப்படியே வெளில நம்ம டின்னர் போனதும் நல்லா இருந்துச்சு எல்லாரும் காரு டூ வீலர் அப்படின்னு இட்டு முப்பது பேர் போயிருப்போமா
ஆஹ் போயிருப்போம் உஹம் அதான் ஒரு பெரிய ரோவே உட்கார வச்சுட்டாங்க ஓம்
நல்லா இருந்துச்சு அதுவும்
ஆனா அண்ண நனைஞ்சிட்டு வந்துட்டாங்கல்ல டூ வீ்லர்ல வந்ததுனால
அவங்க பரவாயில்ல இன்னொன்னு தம்பி எல்லாம் இன்னும் புஃபுல்லா நினைச்சிட்டு வந்தாங்க
ஆனா அவங்க ஜக்கன் போட்டிருந்தாங்க
அந்த தம்பி சொல்லலைங்க யும் அதுக்கப்புறம் யும் திரும்பியும்ரும் ஊருக்கு ச்சு வந்தாங்க இல்லையா வீட்டுக்கு போயிட்டுவரேன்னு நம்ம பிள்ளைங்க இன்னும் புல்லா நினைச்சிட்டு வந்துச்சு என்
ஆமா அதுங்கன்னு ஜாலியா நினசிட்டு வருவாங்க
உஹம் அதனால இருந்து ஜரம் வந்துச்சுன்னா அப்புறம் நமக்குதான் கஷ்டம்
ஓ தெம்பா இருக்காங்க தெம்பா சாப்பிட்டாங்க உங்க அக்கா இந்த கிஃப்ட்ட் குடுக்கலல அன்னைக்கு
யாரு எங்க அக்கா வந்து ஒரு ஹேர் கிளிப்பு
ஓ குடுத்தாங்களா பறா ஆஹ் கரெக்ட் கரெக்ட் ஆஹ் என்னையும் வந்து கேட்டாங்க உனக்கும் இப்படி வேணுமா இதுதான் நான் கொடுத்தன் பாரு உனக்கு இது வேணும்னா உனக்கு நான் வாங்கி தரேன்னு சொன்னாங்க கரெக்ட் ஞாப
வாங்கிக்க வேண்டியது தானே
ந வோன வோனா நம்மளுக்கு ஒரு ரப்பர் பாண்டு போதும்
அஹ் ஆஹ் வாங்கி கொடுத்தாங்க அந்த கிளிப் கொடுத்தாங்க
ம் பரவால்ல
அப்றோ சரத்மல்லி வந்து சாரீயு பேண்ட் ஷர்ட்டு எடுத்து குடுத்துருந்துது சின்ன கடைக்கு எங்கள கூட்டிட்டு போயிட்டு ஆஹ் கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒயிட் சாரீ என்ன நம்மளுக்கு யூஸ் ஆகு ஒயிட் பிளவுஸ் மட்டும் டார்க் பர்பிள் கலர்ல கான்ட்ராஸ்ட்டா அதுவு நல்லா ரி அப்றோ அதே கலர்ல அவங்களுக்கு ஷர்ட்டும் ஷர்ட்டும் பேன்ட்டும் எடுத்து குடுத் சொன்னாங்க அவங்களுக்குதா செலவு அன்வாண்டடா
ஓ பரவால்ல என்னைக்கோ ஒரு நாள் கிஃப்ட் தான
ஹார்ட் இருக்கு இல்ல செய்யணுங்கற மனசு இருக்கு அது நைஸ்
ம்
ம் ம் நல்லா இருந்துச்சு ஆ டேவே எல்லாருமே எல்லாருமே வந்து பண்ணது ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு
ம்
உம் அப்பயே முடிஞ்சிச்சு மார்னிங் ஃபுல்லா பிஸி டைட் ஷெட்யூல்ல போனா கூட ஈவி்னிங்க்கு அப்றோ ரொம்ப ரிலாக்ஸா நல்லா இருந்துச்சு னா மார்னிங்ல இருந்து நம்ம அந்த பிஸி ஷெட்யூலயு எல்லாருமே விஷ் பண்ணாங்க அதுவும் நைஸ் அதே போல நம்பளுக்கு ஈவி்னிங் வீட்ல அரேஞ்ச் பண்ணதும் சோ நைஸ் நல்லா இருந்துச்சு டே அந்த ஃப்ஃப்டீன்த் ஆனவர்சரியோட அந்த ஹாப்பினஸ் நல்லா இருந்துச்சு
உம் மறக்க முடியாதது எனக்கு என்ன நா என்ன யோசிச்சேன்னா யூஸ்வல் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஆனிவர்சரிதா அண்ட் சிமிலர் ட்ரபளிங்ஸ இன்ன பிரேக் பண்ணுவாங்க ஆ இந்த பிள்ளை ப்பவே அப்டி செலப்ரேட் பண்ணா டுவெண்டி ஃபிஃப்த் வசதிக்கி எவ்ளோ சூப்பரா
நானும் சொல்லிட்ருக்கே டுவெண்டி ஃபிஃப்த் அப்பலா உங்களுக்கு கல்யாண ஆயிடு எனக்கு கோல்டுலதா செயின் போடணுன்னு சொல்லி சும்மா எல்லாம் அவள கிண்டல் பண்ணி கேட்டுட்டு இருந்தே உம் பாப்போ சரிமா போய்தூங்கு ஆமா பெஸ்டா செய்வா ஆஹ் ஓகே பாய் பாய் டேக் கேர